ஹலோ
ஆ அக்கா என்ன பண்ற
இந்ததா இருக்கே நீ என்ன பண்ற
ஏ எதுவு முடியிலையா படுத்திருக்கியா வாய்ஸ்ஸே சரியில்ல
ஆமா ஒரே தலவலி படுத்திருக்கே
காஃபி சுக்குமல்லி காப்பி போட்டு குடிக்க வேண்டிதானே
வெய்யிலுக்கா
தல வலிக்கு சொல்றே தல வலிக்குடி சுக்குமல்லி இதெல்லா போட்டு போட்டுக்கு தண்ணி குடிச்சுன்னா அத போட்டு குடிச்சா தலவலி கேட்கும் அதுக்காக சொன்ன
ம் பேங்க்ல ஒரு சின்ன வேல அது இப்பதா போயிட்டு வந்தே ஒரே வெயிலு சரியான வெயில் அய்ட்டா ஒரே டயர்ட் ஆய வச்சு படுத்திருக்கே இங்கே ஷடவுன் வேற கரண்ட் இல்ல
எங்க வீட்டு சைடும் சடவுனுதா உம்
உம் சும்மாவே இருக்க முடியாது இந்த வெயிலுக்கு இதுல்ல சடனு வேறப்போட்டா என்னத்துக்காகுறது
அதா அ சும்மா வேலைலதா வேற ஃப்ரீயா இருப்போம் பேசவவே இல்லையே சரி யாரும் கேட்டாகளா
யாருமே கேக்கல இப்ப வர கேக்கல இனிமே கேப்பானான்னு பாப்போ
எத்தன பேர் காலைல தானே வச்ச
ஆமா பர்வீனு ஏதோ அன்னைக்கு வைக்க சென்னச்சன்னு வச்சே அத மட்டும் ஒரு ர ஆட்டா கெட்டு இருந்துச்சு என்ன இதுப்பா அப்டின்னு சொல்லி கேட்டுச்சு சொன்னே இப்ப உன்னோடத வச்சிருக்கே இத யாராவது கேட்பாக கேக்காமருக்க மாட்டாக நீ என்ன இப்டி கொச கொச கொச கொசனா எழுதி அனுப்பிருக்க நீட்டா சிம்பிளா வைக்கிறது தில்லயா
ஒன் டூ கரெக்ட் தா வசுக்கேன்
கிழிச்ச கச கச கச புல்லா எழுதியிருக்கே ஜென்ஸ் போட் ட வேற வச்சிருக்கே ஒரு லேடிஸ் போட்டா வச்சு லேடிஸ்க்கு பண்றே
ஒ லேடிஸ்க்கு மட்டும் தா பண்ணி வேணா நா கரையாது
ஆ அத நீட்டா அழகா இது கொச கொச கொச பாக்கவே முடியாதுபோல டக்குன்னு தள்ளி விட்ருவாங்கல அந்த மாதிரி இருக்குது உன்னோட போஸ்ட்ரு
ஏ லேடீஸ்க் மட் டூ அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கிறே
அதே மாரி ஒன்னுமே தெரியல ரொம்ப ஷூம் பண்ணி பாக்கணும் போல
ம்
நம்மொட அட்ல்லா ஒருத்தவங்கல பாக்க வைக்கிறதே கஷ்டம் அதில உத்து வேற பாப்பாங்களாக்கு உனக்கு
ம்
ம்
ஓ ஒன் டூ ஒன் ஆன்லைன் கிளாஸ்னாலே வந் தெரிஞ்சுருமே நா வச்சே
அதெல்லா யாருக்குமே தெரியாது நீவேர ஒன் ட்டு ஒன்னே எனக்கே இப்பதா தெரியிது அப்படின்னா
இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டுதான் தெரியிதோ
ஆமா உங்களுக்கு தெரியும்ங்கிறதுக்காண்டி பீத்திக்கிட்டு இருக்காதீய எங்களுக்கெல்லா
ஆ
அதுவு நம்ம மெயினா புடிக்க வேண்டியது லேடிஸு அதுனால நீ என்ன பண்றனா லேடிஸ் இப்ப லேடி ஃபோட்டாவ போட்டு அந்த மாரி போடு அப்பதா உனக்கு கலர் கரெக்டா வரும்
சேரி அந்த மாரி ட்ரை பண்ணி உனக்கு அனுப்புறேன் அத வை
இது யாரு எடிட் பண்ணா
நான்தே
கொச கச கச கச கச கசான் இருக்குது
ம் நீ யோகா கிளாஸ் போ சொன்னனே போனியா பக்கத்துல ஏதுவு கிளாசஸ்
அந்த அந்த அண்ணந்தே காரு புடுச் த்துக் காருன்னு சொன்னனே இன்னும் போல நானே சிம்பிளா
ஏதுன்னு போய் பாத்துட்டுவா
அத போணும் போணும் அதுக்கு ஒரு நாளைக்கு போனும் எங்க நேரமே இல்ல
என்னா வேல
ஆ டெய்லி ஏதாவது ஒரு வேல வந்துருது கா அதுல ஏதாவது ஒன்னு பாக்குற மாதிரி இருக்குது ஒரே பிஸியாவே இருக்குது ரெஸ்ட்டுக்கே வேல இல்லாத மாதிரி இருக்கு
ம் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே நீ இப்பிடிச் சொன்னின்னா என்னா பண்றது
அதே நேத்தெல்லா காலையில கோயிலுக்கு போனே ஆ நேத்து எங்கே போனே நேத்து மன்றோ மண்றோ பனோ கட்னு சொல் ட்டு போனே வசூல் பண்றது ஆ கணக்கு பாக்குறது இதெல்லா வேல அந்த மாரி இம் கொஞ்சம் குர்த்திஸ் வந்து புக் பண்ணே அதுல சிலது வர்ல அது எந்த ஆட்ரு என்ன இதுன்னு கரெக்டா பாத்து அத கேக்குங்காட்டியு கே பொழுது போச்சு ரொம்ப
வேல ஒனக் போன்லயே வேல கரெக்டா இருக்கு
ஆமா அதுக்கே நேர பத்தல போன பாக்க முல்ல கண்ணு வேற இப்பெல்லா ரொம்ப ஜூம் இப்போ கிட்டது பார்வ தெரிய மாட்டேங்குது ஃபோன்ல
ம் கண்ணு கோளாரா இருக்கா கண்ணு கோளார
போய் செக் பண்ணனு போல ரொம்ப ரொம்ப சின்ன எழுத்தலா தெரிய நீ வேற கொச கொசனு வச்சிருக்கே எனக்கு தெரியவே இல்
அதுக்கப்புறோ வந்து இந்த இதா பெட்ரோல் எங்களுக்கு தூரமா இருக்குல்ல வீட் டுக்கு நா வேல செய்ற எடத்துக்கு பெட்ரோலுக்கே செலவு ரொம்ப ஆகுது அதுனால எலக்ட்ரிக் பஸ் ஸ்கூட்டர் வாங்குலான் இருக்கே கரண்ட்டு
சேரி வாடகைக்கு வீடு
வாடகைக்கு வீடு இப்ப பாக்ற மாரி இல்ல ஏன்னா ரொம்ப இதுவா இருக்கு
ஹ
ரொம்ப ஆ கெடக்குல இந்த சைடல்லா ரொம்ப அதிகமாவு இருக்கு வாடக
சின்னதா தானே பாக்றேனு சொன்னீக பாத்துட்
பாப்போ அதனால அதுவுந்தா அதுவுந்தா கெடைக்கல இப்போ அந்த மாரி இருந்தாலுமே வாடக கூட இருக்கு இப்ப நாங்க குடுக்குற காசு வந்து இங்க ஒரு பெட் ரூமுக்கு குடுக்குற மாதிரி இருக் என்ன எப்டி இருக்குன்ட்டு யோச்சுட்றுக்கே ஆ அதுனால சரி அப்ப வே வண்டி எலக்ட்ரிக் வண்டி வாங்கிட்டோ அப்டினா எனக்கு பெட்ரோல் செலவு கம்மியாயிறு ஏ செலவு மிச்சமாயிறு அதுக்கப்புறோ எ புருஷே போயிட்டு மத்தியான போயிட் சாந்தற ஆயிடுதுல்ல அதுக்கு ஏ வண்டிய எடுத்துட் போயிருச்சுன்னா அதுக்கு பெட் பெட்ரோல் செலவும் கம்மியாகு ஒரு தடவ தானே அப்டின்னு யோச்சு அத வாங்குவோ என்ன வண்டி வாங்றது என்ன ஏதுன்ட்டு ராமகிருஷ்ணாட்ட பேசிக்கிருந்தே அவனுக்கு காது வலி பரவால்ல வலி இல்ல ஆனா கெணத்துக்குள்ள இருந்து பேசுற மாரி கேக்குது ஒரு காது அப்டின் சொல்லிக்கின் இருந்தா அவ தொடந்து வலி இல்ல இல்லடா தொடர்ந்து மாத்திரைய போடு ஒரு மாசத்துல கூட சரியாகு அம்மு எனக்குல்லா ஒரு தடவ அப்டிதா இருந்துச்சு அப்டிங்ற மாரி சொன்னே அவன்ட பேசிட்டு சேரி ஓன்டையு பேஸ் சோ ஓங்கிட்ட பேசவே இல்லயே நேத்து ஃபுல்லா சரி அதா என்னன் கால் பண்ணி பேசுவோன்டு கால் பண்ணே
அன்னக்கி ம் அன்னக்கி ஊருக்கு வந்துச்சுல அப்பா சந்தோ இது இவன பாக்க தம்பிய பாக்க கண் ஆப்ரேஷன் பண்ணிருக்காரு அவரு க்கு அப்பம் போது பீரோல்ல அந்த சாவி கொத்து மாட்டிருப்பேண்ண நீ வாங்கி குடுத்த இத அங்கே வெள்ளிக்கடக்காரர்ட தா வாங்கினதாமே அது ரொம்ப கருத்து போணு போயிருந்துச்சு என்னப்பா இப்டி வாங்குனது இப்டி கருத்து போச்சு இப்டி ரெண்டு வருஷத்துலயே அப்டின் சொல்லி நீங்க வாங்கி குடுத்தாதே இப்டி இருக்கு அப்டி இப்டின்னு சொன்னே அத எடுத்துட்டு போயி நா அவன்டே காம் ச்சு உனக்கு நா வேற வாங்கி தாரேன்னு சொல்லி வாங்கிட்போச்சு
ம் ம் ம்
ஏ வெள்ளி கருக்கதான் செய்யும் பாலிஸ் பண்ணிதா வைக்கணு இதென்ன வம்பா இருக்கு
ம் ரொம்ப கருப்பால்லக்கா இருக்கு
நல்ல வெள்ளிதா கருக்கும் அதவந்து பாலிஷ் பண்ணி வாங்கி வைக்கனு
அதா அப்புறோ வந்து அவன்ட்டே போய் கேட்டு என்னன் கேப்போ வேற தந்தானா வேற டிசைன் வாங்கி தரே இல்லன்னா பாலிஷ் போட்டு குடுத்துவுறே அப்டின் சொல்லுச்சு சரிப்பா அப்படின் சொல்லிட்டு அன்னைக்கு குடுத்து விட்டே அதுக்கப்புற பேசவே இல்ல போனும் பண்ல எதுவு பண் ல அதுனால ஃபோன் பண்ணி என்னப்பா வாங்குனீலா எப்ப போய் வாங்குறியா அப்டின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டே இல்ல நாளைக் சப்பா ஞாயித்துக்கெழம போகுணு அப்படி சொன்ச்சு நீ போற இருந்தா நீயு போய் பாத்து வாயின்ட்டுவாக்கா அதுக்காக தா சொல்றே உங்கிட்ட டிசைன் பாத்து வாங்கற மாரின் ஆ நீயு போயி பாத்து திசையன பாத்து வாயின்டுவாங்க அதுக்குதா ஒ சொல்லிகிட்ருக்க இன்னைக்கு என்ன சாப்பாடு
இன்னைக்கா இன்னைக்கு வந்து கத்திரிக்கா முருங்கக்கா வத்தல் எல்லா போட்டு கெழம்பு சுண்ட வத்த போட்டு புளி கொழம்பு வச்சுட்டு கீர கூட்டுகறி
எங்க வீட்லயு பொன்னாங்கன்னி கீர கூட்டு வச்சு கொண்டக்கடல கொழம்பு
ஆ சரியானா சப்பாடு
ஆமா காலையிலே வந்து என்ன தோசைய சுட்டு அத ரெண்டையு வச்சு நல்லா சாப்டுட்டு மத்தியானோ விக்கு சோத்துக்கு எடுத்துட்டு வந்துட்டே
ஆ அப்பறோ என்ன விடு ம் காலைல வந்து பெரண்ட சட்னி அச்சோ நீ என்ன
ம் பெரண்ட சட்னியா
ம்
பெரண்ட சட்னி எப்ப எப்பிங்கா
ஏ து பெரண்ட விக்குதுல்ல இது எலும்புக்கு நல்லது இல்ல வாங்கி சேத்துக்க சப்பாட்ல அது பிரண்டையூ வந்து என்ன பண்ணு கொஞ்ச பிஞ்சா வாங்கணு முத்துனது வாங்கக்கூடாது பிஞ்சா வாங்கிக்கணு ஆமா அதநல்லா கழுவீ ட்டு சின்ன சின்னதா நறுக்கீட்டு எண்ணெயில வதக்கீட்டு வதசட்னிக்கு வெக்கறோல்ல வத சட்னிக்கு நம்ம எப்பவு என்ன செய்வோ வெங்காய வெட்டது வதக்கி மேளாகா வதக்கி
ஆமா
அந்த மாரிதே இதையு வெங்க எண்ணெயில சிம்முல வச்சு கொஞ்ச நேர கொஞ்ச நேர கூட வதக்கணு வத வதக்கணு வதக்கீட்டு அதோட சேத் து அரச்சிக்க வேண்டிதா லேசா புளி கொஞ்சோ வெச்சுக்க வேண்டியதா
ஓகே ஓகே ஓகே
ம் எப்பவு வத சட்னி மாதிரி தா நல்லா இரு அ
தையு சேத்து வதக்கி
ஆமாங் கொத்தமல்லியெல்லா போட்டு வெப்பமுல்ல அதுக் பதுலா அது பெரண்டையு போட்டு ஆ
ஆ ஓதா வச்சு சாப்புடுவோ
ஆ சாப்புடு அது பெரண்ட வாங்கும்போது பாத்து வாங்கு முத்தண தா வாங்கிறா
ஆமா
அது ஒரு தடவ ஏ மாமியா வச்சுச்சு நானு ந ல்ல புதினா சட்னி மாரி இருந்சுன் சாப்ட்ட அனா அதுக்கு ஒத் ஒத்துக்கலயா வயித்துக்கு எனக்கு ஒத்துக்கல வயித்துக்கு ஒத்துக்க மாட்டிகுதுங்க
இதே சில பேருக்கு சில நேரத்துல ஒத்துக்காது
போப்புடின் சொல்லிக்கு இருந்துச்சு செர் அதனால அதுக்கப்பறோ செரி வா ஒத்துக்கலைன்னா வாங்காதீங்க அப்டின் சொல் டே ம்
அதால ஒன்னு பண்ண எப்பயாச் சுமே அந்த மாரி இருக்கு அது மறுபடியு ஒரு தடவ வச்சு சாப்டு பாருங்க ஒன்னு பண்ணாது
அவ்வோ
அத அப்டியே போட்டு புளி கொழம்பு கூட வெப்பாக சில பேரு
ஓகே ஓகே ஓகே
சேரி ட்ரை பண்ணி பாரு சயத்துக்கா மாசத்துக்கு ஒரு தடவையாது வாங்கி சாப்புடு
சேரிக்கா இந்த இது ஆள் வராக ஒரு நிம்ஷ இரு